ஹலோ
ஹலோ
ஆ அக்கா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேமா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கேக்கா பசங்கலா எப்டி இருக்காங்க
ஆ எல்லா நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க பசங்க அம்மா அப்பா மாமியார் எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க்கா எப்டி போது வி விடுமுறலா எப்டி போதுங்க
அ அப்டியே போயிட்டு இருக்குது வெயில் வேற இங்க தாங்க முடியுல நம்போ ஊர்ல இந்த பாப்பாவ எதாவது வெளையாட்ல போடு லாந்தா அதா வெளிய எதாவது வெளையாட்ல போடலான்ந்தா போய் பாத்தோ ஒரு பத்து நாள் போட்ருந்தே அது முடிஞ்சிருச்சு இப்போ திருப்பியு அடுத் து வேற எங்கயாது போடுங்கன்றா நமக்கு கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரதுக்கு
ரொம்ப கஷ்டமா இருக்கு
வெயில் அதிகமா இருக்கு இல்லலைங்களா ம்
நா பேட்மிண்டன் தான்மா போட்டிருந்தே அது நல்லா பத்து நாள் ஆ பத்து நாள் போட்டிருந்தே கிளாஸ் நல்லா போச்சு ஆ கொஞ்சோ கத்துகிட்டாங்க அப்றோ வீட்லயே பயிற்சி பண்ண சொல்லிருக் காங்க அதுக்குதா சாய்ந்தரத்துல
எப்டி ஃபஸ்ட் முன்னத்தோட இப்ப வந்து கொஞ்சோ நல்லா விளையாடுறாங்களா
ஆ விளையாடுறாங்க சாய்ந்தரத்துல என்ன கீழே கூப்டுறாங்க விளையாடுறதுக்கு
விளையாடுறதுக்கு ஆமா ஆமா இப்ப நம்ம சேர்த்துட்டோம்னா நம்பளு அதுக்கு உதவியா இருக்கணும்ல்ல அவுங்க கூட விளையாடணு ஆ அவுங்கள ஊக்குவிக்கிற மாரி எதுனா அத பத்தி பேசிட்டே இருந்தாதா ஓ இப்படிலா இருக்கா அப்படிலா இருக்கா அப்டின்னு சொல்லிட்டு அவுங்க யோசிப்பாங்க
ஆமா நமக்கு கொஞ்சோ அது விளையாண்டா நமக்கு உடம்புக்கு நல்லதுதா ஆனா அது பண்ணிட்டே இருக்கணு விடாம பண்ணிட்டு இருக்கணு அப்பதா அவுங்களுக்கு அந்த இது வரு
ஆமா ஸ்கூல்ல சேக்ரிங்களா
ஆ ஸ்கூல்ல இருக்கு அது கூட்டிட்டு போறாங்க நிறைய இந்த இன்டர் ஸ்கூல்லு இன்டருதுன்னு ஸ்டேட் லெவல்ல போணும்னு தா ஆசப்பட்டு அது போடுறது நீங்க என்ன போட்டிருக்கீங்க புள்ளைங்கள
ஆ எங்க பாப்பா வந்து குட்டி பாப்பாதான்கா இப்பதா பா ஃபஸ்ட் ஸ்டாண்டு படிக்கிறா ஆ அவ வந்து எல்கேஜில இருந்தே செஸ் போறா
ஓ பரவாலையே
ஆ
செஸ்சு தா இப்ப நல்லா அந்த வந்துட்டு இருக்குல்ல
ஆமா இப்ப கொஞ்சோ ஆ ஸ்டேட் லெவல்ல விளயா ஸ்டேட் லெவல்ல விளையாடிட்டு இருந்தா இப்போ தா போன மாசத்துல இருந்துதா வந்து இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் விளையாடுறாங்க
ஓ பரவாலையே
ம் ஃபர்ஸ்ட் வெளியேதா போயிட்டு இருந்தோ ஆ ஃபர்ஸ்ட் வெளியே போயிட்டு இருந்தாங்க
இருக்கலா அ கூடிய சீக்கிரத்துல இணையதளத்துலலா வந்துரு
ஆமா நாங்க நம்ள நம்பள விட நறையா பிள்ளைங்கக்கா குட்டி குட்டி பிள்ளைங்க பார்த்தா அப்டி கேஜி தா படிக்குதுன்னு மூன்ற வயசுதா ஆகுதுன்னு சொல்றாங்க குட்டீயோனு அழகு பேச கூட தெரியல அந்த பசங்களுக்கு நம்ப வெளியே டோர்ன்மெண்றா கூட்டுன்னு போறச்சே அது என்ன பண்றாங்க அந்த பசங்கள்லா அழகா போயிட்டு இவ்ள விட நல்லா விளையாடுறாங்க இங்க எங்க பாப்பா இப்பதா வந்து ஆ இரண்டாம் வகுப்பு போறா ஆனா வந்து மத்த புள்ளைங்களு அவளோட அ சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்களா இன்னு நல்லா இது பண்றாங்க இன்னு நல்லா விளையாடுறாங்க அதுக்கேத்த மாரி அவுங்க பெற்றோர்களு நல்லா அந்த பசங்கள ஊக்குவிக்கிறாங்க ஆமா ஊக்கு தவறாம ஒரு ஒரு ஞாயித்துக்கழமையு டோர்னமெண்ட் வச்சாலு கூட்டிட்டு வராங்க ஃபேமிலி ட்ரிப் மாரி ஆமா ஒரு நாள் ஃபுல்லா ஆய்டுத்துங்க ஃபேமிலி ட்ரிப் மாரி போயிட்டு போயிட்டு வர வேல வேலதா எங்க தம்பி வந்து கு ட்டி பய்யன்னால என்னால போ முடியறது இல்ல அவனால வெயில் தாங்க முடியாது அதனால நிக்கவு மாட்றா எனக்கு ஃபேன் போடு அப்டின்லா சொல்றா அ போற இடத்துல எப்டி இருக்கு தெரியாது இல்லைங்கல்ல ஒரே இந்தமா போட மாட்டாங்க அதனால நாங்க அவன கூட்டிட்டு போவாம வீட்ல கொஞ்ச கிட்ட இருந்தா மட்டு கொஞ்ச நேரோ கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துருவோ அவனுமே இப்போ தெரியுது அவனுக்கு அக்கா இது விளையாடுறா நம்ப தொந்தரவு பண்ண கூடாது அவல அப்டின்ஸ்
ம் அவனுக்கு மூணு வயசு ஆச்சுன்னா அவனையு போட்டுருலாம் போலருக்கு
அ அவனுக்கு இதுல
ஆமா ஆமா அவுங்களுக் குலா வந்து இந்த மட்டை பந்து அப்புறோ இந்த கால்பந்து அந்த மாரி தான விளையாட்டு
ஆமா பசங்க பசங்கல்லா ரொம்ப வந்து இதெல்லா விரும்ப மாட்றாங்க இல்லைங்களா அவுங்க எப்பயுமே வந்து பேர் காரு இது பெரிய பெரிய வண்டிங்க வி ஒரு தெருவுல வந் து ஒரு வண்டி போனா ஓ இவ்ளோ பெருசா இருக்கா என்ன பண்ண போது இது அவ இப்பதா பேச சவேற ஸ்டார்ட் பண் பேசவேற ஸ்டார்ட் பண்றதுனால இது இது என்னது அது என்ன தன்னு நறைய கேள்வி கேக்கறா
ம் நமக்கு இங்க வந்து பள்ளிக்கூடத்துல செஸ் எல்லா ஃப்ரீயாவே சொல்லி் குடுத்துட்ருந்தாங்க அதனால ஐந்தாவது ஆறாவது படிக்கும் போதே கத்துக்கிட்டாங்க ஆனா இந்த மாரி டோர்னமெண்ட்டு இன்டர் ஸ்கூலெல்லா போனதில்ல இது வரைக்கு சும்மா விளையாட தெரியு அவ்வளதா அதுலயு
வெள்ளயா இருந்தீங்களா இப்பதா இப்ப கொஞ்ச நாளா அப்றோ வந்து நறைய பேரு வந்து அதுல ஆ பசங்கள கொண்டு போய் சேர்க்கறாங்க ஃபஸ்ட்டெல்லா எ அவ் நம்ப படிக்கு போதுல்லா கூட அவ்ளோ இல்லைங்களா நம்ப நம்ம பெற்றோர்லா என்ன சொல்வாங்க ஒரு நைன்த்து வரையு ஆ எல்லாமே பண்றதெல்லா பண்ணிகோ அதுக்கப்புறோ வந்து வெறு படிப்பு மட்டுதா அப்டின்னு தா சொல்லி வளர்த்து
ஆமா அதேதா ஆ
பட் இப்ப இருக்க பெற்றோர்லா அப்படி கடையாதுல்ல ஏ ரெண்டுத்துலயுமே இரு அப்டின்னு தா அவுங்களுமே நனைக்கிறாங்க அந்த அளவுக் கு ஓர் ஓரளவுக்கு அவுங்களுக்கு அந்த அந்த மனசு வந்துடுச்சு இப்போ
ஆமா
படிப்பு மட்டு லைய அ வாழ்க்க இல்ல
ஆமா படிப்ப தாண்டி மத்த இத தொழில் எல்லா வந்து முன்னேறி வந்தாலே போதுன் நெனை கிறாங்க படிப்பு ஒரு நமக்கு இதுவு ஒரு இதுவா தெரிஞ்சா போது ஆ அடித்தளம் தா அது அதையே நம்ம மெயினா வச்சு பண்ணாம அந்த மாரி மத்த இதுலயு இருக்காங்க நமக்கு எதுல ஆர்வோ இரு க்கோ அதுக் ஏத்த மாரி நம்ப பாத்து அனுப்பணு நம்ப ஸ் ஸ்கூல்ல வந்து சிலம்போலா கூட சொல்லி தராங்க எல்லாமே ஃப்ரீ தா தனியா காசு அதுக்
அப்பயோ அப்ப பர்வால்லங்க இங்க வந்து இவுங்க ஸ்கூல்ல எல்லாத்துக்குமே ஃபீஸ்ஸு ஃபீஸ தான்டி இன்னொரு விஷ்யோ ஆமா ஃபீஸ தான்டி இன்னொரு விஷ்யோ என்னன்னா ஆ மூன்ர மணிக்கி ஸ்கூல் முடிதுன்னா மூன்ர மணிக்கு மேல நால்ர மணி வரியு வ ச்சு ஆ அந்த க்ளா அந்த கிளாஸ்லா வச்சு செய்றாங்க அதுனால வந்து பாப்பா ரொம்ப டயர்ட்டா ஆ டயர்ட்டாயிட்றா
ஆமாமா ம் ஓகே அப்டி ஆயிட்றாங்க இவுங்களுக்கு வந்து நீ ச்சல்லா கூட சு ஸ்கூல்ல சொல்லிதராங்க அதுவு வாரத்துல ரெண்டு நாள் பயிற்சி தராங்க அப்றோ சிலம்போ நம க்கு அதுல எதுல ஆர்வோன் பாத்துட்டு அதுக்கப்றோ ஒரு எட்டாம் வகுப்பு வந்ததுக்கப்றமா எதுல ஆர்வமோ அந்த இத ம மெய்னா கொண்டந்து நமக்கு நல்லா சொல்லி தராங்க
ஆ அப்போ ஓகே அவுங்ளே கண்டுபுடிக்கிறாங்க இல்லைங்ளா பசங்க எட்ல நல்லா வராங்க அப்டின் சொல்லிட்டு ம் பாரபட்ச பாக்காம இந்த பசங்களுக்கு இது வருது இவுங்க இட்ல டேலன்ட்டா இருக்காங்க அப்டின் சொல்லிட்டு அட்ல இது பண்றாங்க அது எவ்ளோ பரவால்ல இல்லைங்ளா உங்ளுக்கு எக்ஸ்ட்ராவா இங்க வந்து ஃபீஸ் உண்டு ஆ ஆமா எக்ஸ்ட்ரா ஃபீஸ் உண்டுங்க
ஆ இப்ப நமக்கு எல்லாமே சேத்தே வாங்கிட்றாங்க அத னால தனித்தனியா இதுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சப்ப அப்டிதா ஒன்னொன்னுத்துக்கு தனித்தனியா நாலாயரோ அஞ்சாயிரோ கட்டிட்ருந்தோ இப்ப அப்டி கெடயாது எல்லா சேத்து வாங்கிட்றாங்க
அந்த அந்த கத்து குடுக்றோங்களு என்ன சொல்றாங்க ஸ்கூல்ல சேத்தா கொஞ்சொ கம்மி ஃபீஸுலே பீஸு இருக்கற்துனால நீங்க வந்து எங்ககி ட்ட நீங்க நல்லா பண்றீங்க ஆ அதனால நீங்க தனியா வந்து சேருங்க எ கிட்ட எங்க பாட்டு கிளாஸ் ஸ் கூல்லயே சொல்லி தராங்க அது வந்து ஃப்ரீதா ஆனா வந்து அந்த அதே பாட்டுக் கிளாஸ நாங்க வந்து காசு குடு த்து வெளிய படிக்கிறோ ஏனா அந்த அந்த டீச்சர் வந்து சொல்றாங்க நல்லா பா ட்ற நீ நீ வந்து எ கிட்ட தனியா வா அப்டின் சொல்லிட்டு அதுக்கு வாரத்ல ஒர் நாள் கூட்டிட்டு போறோங்க அதுக்கு மட்டு கூட்டிட் போறோ இது செஸ் வந்து ஆன்லைன்ல அதுல ஆ அட்டன் பண்றாங்க
ஓ பரவால்ல மத்தபடி வேற எதாவ்து வகுப்புல்லா போட்ருக்கீங்களா கண
இல்லெல்ல ஆமா வீட்லயே சொல்லி குடுத்துருங்க அவ வந்து இப்பதா சின்ன பிள்ளன்றதுனால அவ்ளோவா ரொம்ப ஓவ ஆ படிலா சொல்றதில்ல
ஆமா ஆனா பாப்பா நம்ப சின்ன பாப்பா இருக்கற்துனால பெரிய பாப்பாவ பாக்க முடியா துல அதனால சில பேரு கொண்டு போய் வெளிய வுடுவாங்க அந்த பள்ளிக்கூடத்துலந்து வந்ததுக்கப்றமா அது ஆமா
ஆமா அவ ஸ்கூல்லயே படிச்சற்துனால நாங்ளு பெருசா கண்டுக்கற்தில்ல ஒரு ஒரு மண் நேரோ அவ கூட என்னென்ன என்னென்னலா நடந்துச்சு ஸ்கூல்ல அதெல்லா கேட்டுட்டு இன்னக்கி என்ன நடத்துனாங்க உன்க்கு எது அதுல எதாச்சு ஆ டவுட் இருக்கா அப்டில்லா கேட்டு அவுங்க எதனா அ ஹோமர்க் குடுத்தாங்கனா அது மட்டு பண்ணா போது அப்டின்ற மாரி
ஓ பரவால்ல மத்தபடி கேரம் போடெல்லா இருக்கா உங்க பள்ளிக்கூடத்துல சொல்லி தராங்ளா
ஆ சொல்லி தராங்க பட்டு சின்ன பசங்க இருக்கிறதுனால சின்ன பசங்களுக்கு அவ்ளோவா முக்கியத்துவம் குடுக்கறது இல்ல வே கொஞ்சோ வளந்த பிள்ளைங்க ஒரு நாலாவ்து அஞ்சாவ்து அந்த பிள்ளைங்களுக் கெல்லா வந்து கொஞ்சோ ஃபோக்கஸ் பண்றாங்க
ஓ பரவால்ல
ம்
வேற அந்த கூடை பந்து இது கால்பந்து அதெல்லாமு இருக்குல்ல பெரிய பிள்ளைங்களுக்கு அதெல்லாருக்கு ஆமா
ஆ கராத்தே எல்லாமே இருக்குங்க
கராத்தே இப்ப இருக்கிற காலகட்டத்துக் கு ரொம்ப அவசியோ அது பெண் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா கத்துக்க வேண்டிய ஒண்ணு
ம் எப்டி நீங்ளே கூட்டிட் போயிட்டு கூட்டிட்டு வந்துருவீங்ளா
ஆமா இப்போதைக்கு பள்ளிக்கூடத்துல வந்து நம்ம பேருந்து வந்துரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து கூட்டிட்டு போய்டு காலைல சாயந்திரமு அதுவே வந்து விட்ரு அதுக்கப்றோ நம்ம வேற எதாவுது வ வகுப்பு கூட்டிட்டு போறதா இருந்தா தா நா கூட்டிட் போவே
செரி செரிங்கக்கா பரவால்ல அக்கா பாப்பா அழுவுறங்க்கா நா கொஞ்ச நேர பத்து பேஸ்டுங்ளா
ஆ செரி யா பரவால்லமா பாத்துக்கோங்க அ
பாய்க்கா